தெர்லியே திவா ப்ரோ கிட்டதா கேட்டு பாக்கணு
அப்டியா என்னடா டேய்
இன்னாடா என்னா சாப்ட்டியா
இனா முடிக்கற்து வெறுப்பாருக்கு இன்னும் முடிக்கல் நா
சாப்ட்டியாடா
இல்ல
யா
ஆ பண்ண இருக்கார் வீட்ல
இனோ செய்லியா
ம்ஹும்
என்னா சாப்பாடு செய்வாங்க இன்னிக்கி இன்னிக்கி பிரியாணியா
தெர்ல
ஞாயித்திக்கெழ்ம தான்ரா இன்னிக்கி
தெர்ல
தெர்லியா னா தான்டா தெரியு உனுக்கு
தெர்ல
எதுவு தெர்யாதா
ம்
மச்சா நேத்து வெளிய போயிட்டு வந்தேன்டா
ம் போயிட்டு மச்சா
மச்சா நீ நல்லா பேசன்டா ஏன்டா பேச மாட்ற
பேச தெரியாது
சத்தமா பேசுரா செரியா கேக்கமாட்டுந்துரா டேய் வெளிய வந்து பேசு
ஏய் வேணா
ஆ கேக்குது ரா
ஏ
ம் சொல்லு சொல்லு
என்னா சொல்ற
நீ சொல்ரா அதனா
சாப்டியா
சா சாப்ட்டேன்டா மச்சா நீ சாப்ட்டியா
இன்னுல்ல
இல்லியா
மச்சா நேத்து ஸ்பென்சருக் போயிட்டு வந்தேன்டா
சேரி
ஸ்பென்சரி போயிட்டு வந்து ஒரு ரெண்டு ஷூ எத்தே தரமா
என்னா பண்ற
நா ஒரு நாள் போட்னு வரே பாரு எப்டி இருக்குதுன்ட்டு
ம்
செரியா
உங்க பாதுகாப்புக்கு நா வரணுமாக்கு
வாயேன்டா எத்துக்குறே பாக்கற்துக்காசோ கூட வரமாட்டியா
ம்ஹும்
ஆ
ம்ஹும்
ஏ
அப்றோ உ ஆள் என்னைத் சொல்ச்சு பிரேக்கப் பண்ணிச்சா உ ஆள் வேற அனால்தா சோகமாரிகியா ம்
ம்ஹும்
டே நல்லா பேசேன்டா ஏண்டா பேச மாட்ற இதே நீ பண்ணிருந்தனா நீ பேசிருபலா
உ உ
அ
உஹூ
மச்சா இப்ப எனக்கொரு டவுட்டு இதே நீ ஒழுங்கா பேசலனா எனக்குதா கா காசு கம்மி யாகுமா இல்ல நா கரக்டா பேசுனா எனக்கு கரக்டா வருமா எப்புட்றா
தெர்ல
தெர்லியா சூப்பரா மச்சா இப்டிதா பண்ணுவியாடா உன்னால கால் பண்ண முடியலன் டு இப்ப எனக் வரசொல இப்டி தெர்ல தெர்லன்னு சொல்லி இப்பண்ணுவியாடா ஆ
ம் ம் முன்னாடி பண்ணுவியே இப்ப நீ பேசட்டு
உன்னோட யார் பண்ணனா ரெண்டு பேரே காஸ் தான்றா
டாஸ்க் முடியணு மேடா எனக்கு இன்னகுள முப்பது முடியணுடா
அப்போ என்நாலாம் பாத்தனா எனக்கு எவ்ளோ இருக்குதிண்ணோ
நீலா முடிக்கமாட்ட நீ எப்டி முடிப்ப நீலா முடிக்கமாட்ட வேஸ்ட் நீ பண்றது
டேய் நா ஏ முடிக மாட்டே உனக்கு டாஸ்க் முச்சா உனக்கு காசு வரு எனக்கு வரக்கூடாதுன்ட்டு ப்ளான் போட்றியா
இப்ப நா அப்லா சொல்லவேயில்ல எனக்கு உனக்கு போன் வட்ட போக மாட்டேது அப்ப எப்டி நா ஒனக்கு போன் பண்ணுவே
செரி நா பண்றே பேசு உனக்குதா காஸ் வருதுல்ல
ன்ன அது என்ன டாஸ்க் அப்பனா எப்ப டாஸ்க் முடிக்குது நா வேற வேனா பசங்க பண்ணி பேசிக்கு ஒனக்கு உகிட்ட பேசி
என்னதுரா ஒனக்கு வரலனா எனக்கு கூட வரகூடாதுனு பாப்பியா டா
நா எப்புறா நா எப்புறாமுடிக்கறது டாஸ்க்கு நீ பேசியிருந்தனா
ஆனா நா முச்சுருவல்ல
என்னது நீ முச்சுருவ அதுமாரி‌ நா பண்ணிந்த நீ ஒத்துனுருந்துருப்பியா
ஆ அதான் நீதானே பண்றேன்ன ஸ்டார்டிங்கே
அதா போலயே எனகே
அதா போலல்ல இப்ப நா பண்றே பேசெ
அதா பண்ட்டியேண்ணா
ஆமா இதுக்கப்றொ பண்றே பேசே
இதுக்கப்றதா நானு எங்க அண்ணங்கிட்ட பேசனு
நே அதுற நீ ஏன்டா இப்டிருக்கற இப்டி தா இருப்பியாடா
அப்டி தாண்டா இருப்பேணு அப்டி தாண்டா தெரிஞ்சுக்கடா அப்படிதா
அப்டியாடா ப்ரேம் அப்டிதா பண்ணுவியாடா நீ
பட்டுதுனா பண்ணுவே மத்தவ பத்தி எனக்கு கவலயே கெடையாதுடா
மத்தவங்கல பத்தி கவல இல்லியா ப்ப நீ உள்ளி இப்பல்லா அதிகமா போட ஆரம்பிச்சுட்டுக்கிறப்போல
ம்
புள்ளி இப்ப அதிகமா போட ஆரம்பிச்சுட்டுருக்கிற போல கூலிப் சரக்குலா அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குற போல
டேய் தப்புடா
ஏன்டா
அதுலா பேசக் கூடாதுடா
டேய் அதெல்லா பேசலாம்டா இதென்னடா பேட் வேட்ஸாட இதுல்லாம் உன்கே உன் ஊட்ல
இத பத்தி ஏன் பேசுற இதெல்லாம் கூட ரிஜெக்ட் தான் ஆகும்
அப்டியா
ம்கூம்
சேரி நாதா சாப்டியா
டேய் பேசும்போது திருப்பி திருப்பி பாப்பாங்க
டே அப்ப நீ எதனா பேச வேண்டா நா என்னடா பேசினேருக்றது
அப்டின இப்ப நீதான் பேசனு
என்ன பேசுறது உ நேத்து வேணா போண்ட்ட பேசுட்டும நேத்து போனது
டேய் இந்மாதிரி பேசுறத பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லிருக்றாங்களா இல்லயா குரூப்ல
சேரிலன்னா உன்ன‌ பத்தி நா சொல்றேன் பாரு இப்போ
ம் டேய்
நீ எப்டியாபபட்டவன்னா திருட்டுல திருட்டு திருட்டு பைய நீ ஆனா
மூள வச்சுன்னு கம்மிடாணும்ங்க சாத்தியமா
உனக்கு அதிகமா இருக்றது கொஞ்சோ குட்றா எப்பா
அவுனுக்கு கோவம் வந்துருச்சுட ந்தமாதிரி பேசினுருக்குற
எப்பா உனக்கு அதிகமா இருந்தா கொஞ்சம் குட்றா
இல்ல இல்ல உனக்கே தெர்தா இல்லையா மனநிலை பாதிக்கப்பட்டவே மாதிரி பேசினேருக்கிற
நீ எதுனா பேசுனா கூட பரவால நீயும் பேச மாட்ற உ உன்ற உ வாய் பேச்சு வராத மாரி
ஏன் உனக்கு பேசவே தெரியாதா உனக்கு ஊமயா நீ கோழந்தய நீ உன்னும் தான்
இப்பவும் தெரில தெரிலன்ட்றிய
அவ அப்டிதா சொல்லுவா நானா ஃபோன் பண்ணே நீதான பண்ன நீதான் நீதான் முட்டு குடுத்து பேசணும்
நீ பேசுனா கூட எதுனா சொன்னா கூட பரவால ஆ ஊன்ற தெரியாதுன்ற
சேரி ஆனா இப் சேரி ஆனா சொல்றேப்பா சொல்றே சொல்லு சொல்றா என்ன சொல்றனு நானு பாக்குறே
என்ன சொல்றது சென்ன ரூபிணிலா இன்னும் மெசேஜ் பண்தா இல்லையா
ஏ பண்து
பண்தா உனக்கு எனக்கு பண்ண மாட்டேங்குதடா
என்ன பண்லா அதுக்கு பண்ன சொல்ட்டா
கரெக்ட் பண்டியா நியீ பண்ட்டியாடா
நீ என்னா பாக்றியா கான்ஃப்ரன்ஸ் போட்டு வுட்ருவோ பாக்றியா உனக்கே
என்னடா ஆஹ்
இல்லனா இல்லனா நானே சொல்றுவே சுரேஷ் உன்ன லவ் பண்றானா சொல்றுவே பாக்றியா சொல்ல மாட்டேன் நெனைக்கிறியா என்கிட்ட சொன்னா என்கிட்ட சொன்னா ய அவன் உன்ன லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னா உன்கிட்ட சொல்ல சொன்னானு சொல்ட்டு சொல்லிர்டா அந்த பொண்ணுக்கிட்ட
என்னல்லா கேட்டுதுனா தெரியாதுன்றுவே நால்லா அந்த மாதிரி யார்டையும் சொன்னதே இல்லன்றுவே
நா சொல்லிட்டே அப்புற என்ன
செ முஞ்சா சொல்றா
ஆஹ்
சோல்றா
சத்தியமா சொல்றே நாலா
ஏன்கிட்ட வந்து கேட்டதுன்னா எனக்கு தெரியாதுன்றுவோ அதே தான்
சொல்லிகோ நா அவ்ளோதா நம்பர்மதி சொல்லுவே நானு அவன் அப்படிதான் சொல்லுவான் அவன் கிட்ட போய் கேட்டா எப்டி த்துப்பா அவே அப்டினு சொல்லுவே நானு
நீ என்ன வேணா சொல்லிகோ
ஆ சேர்ர சேர்ர
சேரி ஆ
அப்ற பைசா தேர்ல பாத்தியா
நீ என்ன வேணா சொல்லிகடா
சொல்றத மட்டு பாரு
என்ன செய் என்னான்னு சொல்லுவ
அதெல்லா உன்க்கு எதுக்கு நான் நா வா சொல்லுவேன்
சொல்லு என்னான்னு சொல்ல போற நீ
என்ன வேணா சொல்லுவேண்டா நீ எதுக்குட கேக்ற அதெல்லா
எப்றா நம்ப நினைகிற என்ய
நான் நம்ப வைப்பணா அவன என்னலா தெரியு உனக்கு
நம்பாதுடா இது
அதுலா உனக்கு எதுக்கு நான்னமாரி கத காரணு உனக்கு தெரியாது காலேஜ் பசங்க கிட்டகேள் நீ நம்பாதவங்கள நம்ப வைப்பே நாளா
பேச்சு போட்டு
டேய் என்ன எடாகுடமா பண்ற பாருடா டேய்
நம்பிடலா
சத்தியமா அது வந்து என்னை கேட்சுனா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்று வந்து கேட்சுனா
காம்ரமேஸ் போட்டுவிடுவே நானு சரி அவன்ட்ட பேசுறியா பாப்போ என்ன சொல்ட்டு அவள்ட நார்மலா கால் பன்ற மாரி காம்ர போட்டு விட்டுருவேன்
நானா சொல்லுரே கான்பிரன்ஸ் போட்டா உ சொல்லு உ உ
அந்த பொண்ணுயிருக்கு போதே கேப்பே நானு டேய் நான லவ் பண்றே சொன்னியா டா அப்படின்னு நானு நா பேசுறே அப்டின்னு
சூப்பரா டேய்
என்ன பண்ணுவ அந்த நேரத்துல சொல்லு நானா லவ் பண்றே சொன்னியா டா பேசுனாலு அந்த பொண்ணு லைன்ல இருக்கு பாரான்
என்னட புதுகதை சொல்ற அப்படின்னு டபுனு
அ அப்படின்னு நீ சொல்லுவ அத அந்தெடத்துல நான் ஒரு பிட்டு போடுவே பட்டுனு டேய் என்னடா அப்ப ஒருமாரி பேசுற இப்ப பொண்ணு வந்தது ஒருமாரி பே சுறன்றுவே எடாகுடமா பேசுவ அந்த பொண்ணு நம்ப வச்சுறுவே நா
சூப்பர்ரா டேய்
இனிமே நடக்காதுன்றியா னால அது மாரி பண்ண முடியாது நினைகிறியா
பண்ண முடியாதுடா
பண்ண முடியாதா
உ ஹு முடியாதுடா
டேய் எந்த நம்பிகைலட இத போல சொல்ற நீயே
பண்ண முடியாதுடா
நேரா போய் மெசேஜ் பண்ணுவேண்டா சுரேஷ் உங்கள லவ் பண்றாண்ணு பயமே கிடையாதுட எனக்கு அந்த பொண்ணு மேலால அது யாரு கூட எனக்கு தெர்யாது அப்ப எதுக்கு நா எதுக்கு பயப்படனு சொல்லு
சேரி நா காவியாக்கு பண்றே பேசுறியா
வச்சிரியா வச்
செரி நா காவியாக்கு பண்றே நீ பேசுறியா
நா ஏ பேசணு
ஏ பேச மாட்டற அதா உன்னைய யாருனே தெரியாதே ஏதோ ஒரு வார்த்த சொல்லிச்சன்றது கொசறோந்தானே பேசாதுக்கற
ஆம்மாண்டா அது ஆட்டிடியுடு காட்டும் போது நா காட்ட மாட்டனாடா நானு
அப்புற அதா டா அது யாருனே தெரியாத எல்லா உனக்கே
ஆமா
ஆமா யாருன்னே தெரியாதம் போது நீ ஏ கவலப்படுற
என்னது ஆமா நா அது கிட்ட நா இரு அது யாருனே தெரியதா அதுக்கிட்ட எது நா பேசணு சொல்லு
ஏதுடா இது
சொல்லு அதா அந்த மாரி பேசுது அப்ப அது அது அத மீறியு அதுகிட்ட போயி அது கெஞ்சி அது கிட்ட பேசணு எனக்கு அவசியமே கெடையாது எனக்கு அது பேசனா பேசட்டு இல்ல அது பேசனா பேசட்டு பேசக்கட்ட போட்டு எனக்கின்ன அதால ஒ ஒரு பயனோ கெடையாது எனக்கு
செரி இரு கொண்ணேரோ கழிச்சி கொண்ணேரோ கழிச்சி பண்ற இரு கொண்ணேரோ கழிச்சி பண்ற இரு அ டே டே இரு பண்ற இரு பண்ற இரு நானு டேய் ஏ